இங்க இருக்கீங்களா
அ நா நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கம்ப்பா எப்படி போதுப்பா லைஃப்ஹூ டைம்ஹூ இந்த வெயில் காலொ அதெல்லா எப்டி போது
வெயில் காலம் பயங்கரமா கொளுத்து போகுதுங்க ரெண்டாவத் வந்து லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது மோசமா போகுதுன்னு சொன்னாலூ ம் ஆ அப்படித்தா போகூ நல்லா போகுதுன்னு சொன்னாலூ ஒரே மாரித் தா போகப் போதூ சரி நல்லாவே போகுதுங்க வேலல்லா முடிச்சுட்டீங்ளா
இல்லப்பா அதோ கொஞ்சொ சின்ன சின்ன வேலைங்க இருக்கு துணி எல்லா துவச்சு போட்டது இப்பத்தா மதியானோ கொஞ்சோ காய வச்சுட்டு எல்லாமே கொஞ்ச ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சமைக்கப் போகனோ அதுவே கரெக்ட்டா இருக்கும் வேல உங்க வேல எல்லா முடிஞ்சிருச்சா
ஆ வேலையெல்லா முடிச்சிடுச்சுங்க அதுதா நம்ம கிட்ட எல்லா டெக்னாலஜியூ நம்ம கைவசம் இருக்குது டக்கு டக்குன்னு எல்லா வேலையூ முடிஞ்சிச்சுங்க பத்து பத்திரையோட முடிஞ்சு வேலை எல்லாமே
ஆ பரவால்லப்பா அப்டி என்னாப்ப உங்களுக் டெக்னாலஜி அவ்ளோ அட்வான்டேஜ் குடுக்குது உங்களுக்கு
அ இல்லே டெக்னாலஜி அட்வான்டேஜ்னா சும்மா சொன்னேங்க மிக்சியில போட்டு டக்குன்னு அரைச்சு எடுத்துர்றோ உக்காந்து அம்மி கல்லு அரைக்க வேண்டிய அவசியே இல்ல அப்புறம் வெட்கிரைண்டர் அத ஆட்டு போதே நா அப்படியே கொஞ்சொ ஆபத்துக்கூ ஓ ஆட்டி வச்சுட்டே இட்லி தோசைக்கி ஆட்டுறதா இருந்தா ஆப் உம்மா உளுந்து தனியா அரிசி தனியா ஆட்ட வேண்டியதா இருக்குங்க இது ஆப்பத்துக்கு தா கொஞ்சொ ஆட்றோனுங்களா அதனால ரெண்டயூ ஒட்டுக்கா போட்டு கொஞ்சொ தேங்காவூ சதுரடி போட்டுட்டே சிரவர வேல கூட இல்லிங்க அதையூ மிக்சியில போட்டு பல்ஸ் வச்சு விட்டோம்னா ரெண்டு இதுல வந்துட்டு டக்குனு பொடிப் பொடியாயிடூ அப்படியே தூக்கி கிரைண்டர்ல போட்டு அரைச்சு எடுத்துடறது ஆப்பத்துக்கு ஆ அப்பிடி கொஞ்சொ வேலையெல்லா கொஞ்சொ சொலபமாயிடுச்சுன்னு சொன்னேங்க நானு
கரெக்ட்டு தாம்ப்பா நீங்க சொல்றது பார்த்தா டெக்னாலஜி அதுல மாத்துரொ இம்ப்ரூவ்மெண்ட் ஆவலப்பா நெறய விஷயத்துல ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு எல்லாமே பாத்தா மொதல்லாம் மேன்வலா நம்ம வந்து கையில எழுதி தா எல்லாமே அக்கவுண்ட்லருந்து எல்லாமே நம்ப இது பண்ணிருக்கோம் இப்ப வந்து சிஸ்டம்னு வந்திருக்கறதால எல்லாமே அதுல ஸ்டோர் பண்ணி வக்கிறோ எல்லாமே டேட்டா என்னன்ன இருக்கு இந்த நாள் என்ன கணக்கு எல்லாமே மொதல்லா டைரி எல்லா எழுதுவோ இப்ப ஆனா அதுவு இல்ல எல்லாமே வந்து சிஸ்டத்துலேயே இந்த இந்த மந்த்துக்கு இவ்ளோ செலவு இந்த மாசத்துக்கு இவ்ளோ செலவு இவ்ளோ வரவு இவ்ளோஸ் செவவுன்னிட்டு கரெக்டா அக்கௌண்ட்ஸு சிஸ்டத்துலேயே லோட் பண்ணிடுறோம் மொதல்லல்லாம் அப்பிடி இல்லப்பா எவ்ளோ ஆச்சு எவ்ளோ வந்துச்சு மொதல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் உக்காந்து பேசி அது இவ்ளொ வந்துச்சுப்பா இவ்ளொ போச்சி அடுத்த வாட்டி இவ்ளொ நம்ப பண்ணணு அதெல்லா இருந்துச்சு இப்ப அதெல்லா இல்ல டக்கு டக்கு டக்குன்னு சிஸ்டத்துல அடிக்கிறோ அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புறாங்க இது பக்கத்துல உக்காந்துல்லா பேசி அந்த இதெல்லாம் பண்றதெல்லாம் இல்ல இப்பல்லாம் வர்ற காலம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கப்பா
ஆ நீங்க சொல்றதும் கரெக்ட் தா சிஸ்டர் எல்லாமே வந்துட்டு நமக்கு சொல்பமாயிடுச்சு ரொம்பவுமே ஈஸி ஆயிடுச்சு ஆனாலு நம்ம ஒடம்புங்கிறது கொஞ்சொ வளையாம ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு அன்ஃபிட்டான மாதிரி நம்ம ஆயிட்டோம் இல்லேங்களா அந்த காலத்துல நம்ம அம்மாலாம் வந்துட்டு கொஞ்சொ தண்ணி எடுத்திருப்பாங்க மோட்டார் லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அஹ் கண்டிப்பா வந்துட்டு இந்த கவுர்மெண்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு உப்புத்தண்ணி கொழாய் பைப் போட்டிருப்பாங்க அதுல ரெண்டு கொடத்த கொண்டு போய் லைன்ல வச்சு பிடிச்சு தண்ணிய கொண்டு வந்து ஊத் த்தி நா நா எனக்குக் கூட ஞாபகம் இருக்குங்க நான் கெணத்துல தண்ணி எல்லாம் சேந்தியிருக்கே நடந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கே காலேஜுக்கு போம்போது பஸ்ஸு கூட காலேஜ் பஸ் எல்லாம் கெடையாது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போய் நம்ம நார்மல் பஸ்ல தான் போவே சோ நமக் அந்த வாக்கிங்னு ஒண்ணு இருந்துச்சு கீழே குனிஞ்சு இடுப்புல வக்கிறது எல்லாமே இருந்துச்சு கல்யாணம் பண்ணும் போதும் கூட அம்பத்தாறு அம்பத்தேழு கிலோல தாங்க இருந்தே எப்ப இந்த ரெண்டு கொழந்தைகல்லாம் பெத்தனோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்பது கிலோ ஆய்ட்டேன் என்னால என்னையவே நெனைச்சே பாக்க முடியல இப்போ வந்து பாருங்களே நம்ம வந்துட்டு அ தேங்கா வந்துட்டு ஈஸியா வந்துட்டு மிக்சில அரச்சிட்றோ ஆ மசாலாவும் மிக்சியில அரச்சிட்றோ இதுவே நம்ம வந்துட்டு கொஞ்ச அம்மிக்கல்லுல கொஞ்சொ செரமம் பாக்காம அரச்சோம்னா நம்ம ஷோல்டரு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சொ என்ன சொல்றது ஆஹ் கொஞ்சொ பல்க்கா அந்த எரும மாடு மாதிரி இருக்கும் ஷோல்டர்ல்லாம் அது கொஞ்சொ நம்ம அம்மிக்கல்லுல அரச்சோம்னா அது கொஞ்சம் ஃபிட் ஆயி கெடைக்கும் இந்த மாதிரி சின்னச் சின்ன விஷயங்கள்லா இருக்கு இல்லைங்களா இப்பெல்லாம் நான் கொடம் எடுத்து வைக்கிறதே இல்லைங்க சிஸ்டர் அன்னைக்கு ஒருக்கா எங்க அம்மா வீட்ல எப்பவுமே எங்க கொடொ இருக்கும் ரொம்ப நாளுக்கப்புறம் எங்க அம்மா என்ன சொன்னாங்க இந்த கொடத்த நீ கொண்டு போய் இந்த பாத்ரூம் பக்கெட்ல ஊத்திட்டு வான்னாங்க கொடத்துல தண்ணி எடுத்து இடுப்புல வக்கிறேங்க இடுப்பு எல்லாம் கூச்சுற மாதிரி இருக்குது என்னடா இடுப்பு கூசுதே அப் அப்பிடிங்கிற அளவுக்கு பாக்குற நானு ஏன்னா சின்ன வயசுல அப்பிடியே தூக்கி தூக்கி அந்த தழும்பு கூட எனக்கு விழுந்திருக்கு சோ இந்த தழும்புல்லாம் மறைஞ்சு அஹ் எடம் நா இடுப்பு எலும்பு வந்துட்டு நார்மல் ஆயிடுச்சு ஆனாலும் என்னால அந்த கொடத்துக் தூக்கி வக்கவே முடியலிங்க அப்படி இருக்கு ஏ நா நறைய தண்ணி கொட செமந்திருக்கே அ கெணத்துல தண்ணி எல்லா சேந்திருக்கே ஆனா இப்ப எல்லாமே வந்துட்டு டியூப் போட்டுவுட்டே அது இப்ப வீடு கட்னதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா நெலத்தொட்டிலேயே நல்ல தண்ணி வந்தது உப் பு தண்ணியு வந்துருது நா தண்ணி வந்துச்சான்னு கூட தெறந்து பாக் றது இல்ல எ பாட்டுக்கு மோட்ரு போட்டுவுட்டற்றே அதுக்கப்புறோ என்ன பண்றது பத்து மணிக்குதா எல்லா முடிச்சுட்டு அப்புறோ எக்சைஸ் பண்றது இந்த வேலைக்கு பதிலா ஒலுக்கா நம்ம வீட்டு வேலைகளையே கொஞ்சொ கொஞ்சொமா டெவலப் பண்ணியிருந்தோ அதாவது இந்த பழைய டைப்லே கொஞ்சோ மாத்திருந்தோ அப்டின்னா நம்மளு கொஞ்ச ஹெல்தியா இருந்திருப்போமோ அப்டின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு இத பத்தி ஏதாது கருத்து இருக்கா
கண்டிப்பாப்பா கண்டிப்பாப்பா அது நீங்க சொல்றது பார்த்தா நானு வந்து ஸ்கூல் படிக்கும் போம்போது காலேஜ் படிக்கும் போம் போது எல்லாமே நடந்துதா போயிட்டு நடந்துதா வந்தே இப்பதா ஸ்கூல் பஸ்சு ஸ்கூல் வேனு அது மாதிரி நம்பல்லா பாக்குறோ தவிர அப்பெல்லா எங்கப்பா ஸ்கூல் பஸ்சு அப்போ வந்து பஸ்சுக்கு நின்னு பஸ்ஸ புடிச்சி ஏறி வரது அப்டி சப்போஸ் பஸ்சு வரது பஸ்ஸ மிஸ் பண்ட்டா அங்க இருந்து நடந்தே ஓடுவோ அதெல்லா ஒரு காலமா இருந்துச்சு ஆனா இப்போ அப்பிடி இல்ல இன்னு இப்ப நம்பள பாத்தா கொஞ்ச தூரோ நடக்குறது கூட இல்ல ஷேர் ஆட்டோஸ் இருந்தா ஷேர் ஆட்டோஸே போயிட்றோ என்னா சொல்றது அப்புறம் பாத்தீங்ன்னா ஏதாவ்து ஓலா நெறைய பேரு நெறைய அந்த ஆஃப்பெல்லா வந்துர்க் றதால எந்தெந்த ரைடு இருக்கோ அதெல்லா புக் பண்ணிக்றது அதுலல்லா போலா ஆ டக்கு டக்குன் நம்பளுக்கு வந்து டைம்கு போய் சேந்தா போது அன்ற மாதிரிலா இருந்துச்சு மொதல்லா அப்புடி இல்ல அவ்ளோ ஸ்பீடா நாலா வாக் பண்ணுவே அவ்ளோ இதுவா இருப்பே இப்ப ஆனா சுத்தமா முடியமாட்டன்ந்து இப்ப ஆனா என்ன அதுக்கு வசதியா டூ வீலர் வந்துருச்சு எங்க போனாலு எடுத்து ஒரே டூ வீலர்ல களம்பலாமா போலாமா நம்ம பாட்டிக்கு அன்ற மாதிரி ஆயிடிச் சி இப்போ அதுக்கு அடுத் ஏன்னா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போறதெல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரிதா இப்ப என்ன வாஷிங் மிஷின் அப்பெல்ல பத்தா துணி தொவக்கிறதுக்கல்லா பாத்தீங்கன்னா ஒரு கல்லாட்ட இருக்கு அத வச்சி நம்ப வந்து நல்லா தடிச்சி தோச்சி எல்லாமே சீக்கிரமா முடியு அதுல ஆனா இப்ப பாருங்க போட்டுவுட்டுறோ வாஷிங் மிஷின்ல முடிஞ்சுட்டோனா அது ஒரு சவுண்ட்டு குடுக்குது எடுத்துட்டு வந்துட்டு நம்போ துணி காய வெக்கிறோ ஆனா இப்ப நம்ப ஹெல்த் அப்டி இருக்குப்பா நம்பு நம்பளையு சொல்லி இது சொல்ல முடியாது ஹெல்து வந்து சரியில்ல இப்ப சாப்புட்ற ஃபுட்ஸ் ஃபுட்டு எல்லா பாத்திங்கன்னா அவ்ளோ குவாலிட்டி அவ்ளோ இதுல்லா இல்ல அந்த காலத்துலல்லா ஃபுட்டு எல்லா பாத்தீங்க வச்சுக்கோங்ளே கம்பு கேவுரு வரகரிசி இது மாதிரிதா சாப்ட்டாங்க நம்பள் இந்த அப்றோ வந்து அந்த ராஜாக்கள்ளே சாப்டுவாங்க பாத்தீங்ளா அந்த அரிசி அதெல்லா சா சாப்ட்டுட்ருந்தாங்க இப்பெல்லா பாத்தீங்க வச்சுக்கோங்களா நம்ப சாப்புறது டபுள் பாலிஷ் போட்ற அரிசிதா அதுலயு பாத்தீங்கன்னா கால்லானா இட்லி தோச பூரி பொங்கல் சப்பாத்தி இப்பிடிதா போது ஆப்போ நீங்க சொன்ன மாத்ரி அ அப்புற வந்து புட்டு கொண்டு கடல அந்த மாதிரிதா போகுது ஓரளவுதா ஹெல்தி ஃபுட்டு எடுக்க முடியுது ஃபுல்லாலா நம்ப ஹெல்தியா அப்டியே வாழனுனா ரொம்ப கஷ்டமா இருக் க்கு நம்ப இந்த கால ஜென்ரேஷன்ல பாத்தா ரொம்ப எல்லாமே நம்பளுக்கு வாங்கி பண்ணிக்கினு நம்பளே பண்ணி சாப்புறதுக்குள்ள போதுன்டான்னு ஆயிருது அந்த மாதிரி எனர்ஜியு நம்பளுக்கு இருக்க மாட்டேன்துப்பா நீங்க என்ன சொல்றீங்க
ஆமாம்மா நீங்க சொல்றது கரெக்ட்தா அந்த எனர்ஜிங்றது வந்துட்டு இப்ப சாப்பாட்ற சாப்பாட்ல சுத்தமாவே கெடைக்றது இல்லங்க நம்ம அப்பல்லா வந்துட்டு எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு முரங்க கொழம்பு முரங்கக்காய் கொழம்பு வச்சு குடுப்பாங்க அம்மீல அரச்சுதா வைப்பாங்க அந்த மனோ அந்த டேஸ்ட்டு அந்த சாப்பாட்டோட ருசி வந்துட்டு இப் இப்ப வரைக்கு ஏ வாய்ல்ல இருக்குங்க அந்த கொழம்பு சம்டைம்ஸ் வந்துட்டு ஈவ்னிங் எங்க அம்மா சூடு பண்ண மறந்துட்டாங்க அப்டின்னா அப்ப அடுப்பு மூட்டிதா எங்க அம்மாவ சூடு பண்ணுவாங்க நாங்க சின்ன வயசுல அ கொஞ்சோ லேட் ஆய்ட்ச்சுன்னா கொஞ்சோ ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆயிடு அந்த கொழம்ப எடுத்து போட்டு சாப்ட்டா கூட அவ்ளோ சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி அந்த தயிர் வந்துட்டு எங்க அம்மா உரைய ஊத்தி வைப்பாங்க அந்த தயிர சும்மாவே அந்த உப்பு போட்டு சாப்படலாங்க அவ்ளோ நல்லா இருக்கு ஆனா இப்ப இந்த பாக்கெட் பா பாக்கெட்டோட கவர்ல நம்ம தயிர் வாங்றோ தயிரோட ஃபிளேவருங்றது சுத்தமாவே இல்லிங்க அது என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது பிடிக்கவே மாட் டேங்குது ஆனா நா சின்ன வயசுல சாப்ட்ட அந்த சாப்பாட்டோட மனம் அந்த மனம்ங்றபாரு அந்த டேஸ்ட்டு வந்துட்டு இன்னு எ நாக்ல அப்டியே இருக்குங்க அதுக்கு காரணோ எங்க அம்மா அம்மில அரச்சு வச்ச கொழம்பா இருந்தாலு சரி இல்ல அப்ப இருந்த அந்த உணவுகளோட தரமா இருந்தாலு சரி அவ்ளோ நல்லா இருந்துச்சு இப்ப நா என்னதா யூடியூப் பாத்து அது இதுன்னு டேஸ்ட் பண்ணனாலும் அவ்வளவு டேஸ்டாவே இருக்கிறது இல்லைங்க அதே மாதிரி மாதிரி எங்க வீட்டு பக்கத்துல நாங்க வர்ஷத்துக்கு ஒருக்கா பிரியாணி சாப்டுவோ அந்த ரம் புத்தாண்டு அன்னைக்கு அவ்ளா நல்லா இருக்கு அந்த அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து விட்டு ஊற வச்சிருவாங்க அம் அது வந்து இந்த பட்ட கிராம்பு அ சோம்பு அப்றோ கசகசா இது எல்லாத்தியுமே ஊற வச்சு அம்மில அரைப்பாங்க அரைக்க அரைக்கவே அந்த மனம் அவ்ளோ நல்லா வரு ஒரு வேள நம்ம பிரியாணிய வந்துட்டு நாங்க இப்பல்லா சின்ன வயசுல வர்ஷத்துக்கு ஒருக்கா இந்த ரம்ஜான் அன்னைக்கு சாப்ட்டாகட்டிக்கு அந்த ஃபிளேவர் நல்லா இருக்கா அ இப்போ அடிக்கடி சாப்புட்றங்காட்டிக்கு அந்த ஃபிளேவர் நமக்கு பிடிக்கிறது இல்லையான்னு எனக்கு தெரில அந்த டேஸ்ட்டு வந்துட்டு பாத்திங்கன்னா இப்போ என வாயில்ல இருக்கு ஆனா அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு வந்துட்டு இப்ப இருக்க எந்த பிரியாணியுமே இல்லைங்க அப்டின்தா நா சொல் சொல்லுவே அந்த நெய் போட்டு ஆ இல்ல அவுங்க வந்து டால்டா போட்டுதா பண்ணுவாங்க அவ்வளவு நல்லாருக்கு சாப்பிட்றதுக்கு அப்டி இருக்கு அந்த சாப்பாடு
நீங்க சொல்றது பாத்தா ஆமாப்பா ஒரு எல்லாருமே இப்ப ஊர வச்சு அந்த அம்மில அரைச்சுல்லா இப்போ வந்து பழைய மாதிரிலா எல்லோருமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலு அந்த பிளேவர் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாருக்கு ஏன்னா அதுலா கெடைக்கு போதுல்லா ஃப்ரெஷ் ஆ இருந்துச்சு சி என்ன வெஜிடபிள்ஸ் என்ன இருந்தாலு இப்ப எல்லாமே வந்து உரம் போட்டு பண்றேன்னட்டுன்னு சொல்றாங்க அதனால வந்து இப்ப நம்ம என்னதா விழுந்து விழுந்து யூ டியூப்ப பாத்து என்னென்னவோ பண்ணா கூட அந்த பிளேவர் எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாருக்குப்பா செரிப்பா உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷோ நன்றிப்பா
ஓகேங்க